ஆஹ் ஹலோ கேக்தா கேக்குதா ப்ரோ ஆஹ் ஓகே ப்ரோ ப பிரியாணிங்ளா அதுவ் அது வேற ஒரு கால்ல வந்து அது ஒரு இடைல பிஸியாயிட்டே அதனாலதா டக்குனு எடுக்க முடிய்ல
அப்டியாங்க ப்ரோ எனக்கு ஒரு கால் வந்தாங்க திடீர்னு ஆஹ் இனிமே தா ப்ரோ சாப்புட்ணு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல ப்ரோ எனக்கு அது து ஒரு மூணு மணி ஆய்டு மூணு மணி மூன்ற இன்ன கொஞ்ச இருக்கா முடிச்ட்டு அதையு பாப்போ ஏனா ஒருத்தர விட்டா அடுத்தவ்ங்க இருக்க மாட்டாங்க
ஆஹ் ஆமா அந்த மாரிதா அதேதா இங்யு இங்யு அதே பிரச்சனதா ப்ரோ நா இப்ப வந்து திருப்பி ஒருத்தங்க கால் பண்ணாங்க அவ்ங்கள்துல கால் பண்ணே அவ்ங்க ஒரு அஞ்சு நிம்ஷ பேசுனாங்க அவ்ங்க பேசி முடிஞ்சக்கப்றோ திருப்பி நா
அஞ்சு நிமிஷம் எல்ல இல்ல மினிமம் பத்து நிமிஷம் இருக்கணு ப்ரோ
இல்ல அவங்க அஞ்சு நிமிஷம் தான் பேசினாங்க அப்புறமா அது கால் கட் ஆயிச்சு
ஓகே ஓகே பட் ஆனா நீ சொல்றன் இன்கேஸ் நீங்க வந்து பண்றங்க கால் அட்ட் பண்ண எது போனாலும் மினிமம் பத்து நிமிஷத்துக்கு மேல ஓகேவா
அப்படி ஓகே ஓகே தெரியும் ப்ரோ அது தெரியும் அப்புறமா நான் கால் பண்ணேன் அவங்களுக்கு பட் ஆனா அதுல வந்து
அந்த இஸ்சுநால ஆட்டோமேட்டிக்கா கட்
ஆ கட் ஆயிச்சு கம்ப்ளீட்டடு வந்துச்சு பீட்பேக்கும் வந்துச்சு அவங்களது ஒண்ணுமே பேசாமலே
சரி சரி சரி ப்ரோ என்ன சாப்பிட போறீங்க வெளிய
இல்ல ப்ரோ வீட்லதான் செய்வாங்க வெளிலாம் மோஸ்ட்லி சாப்ட முடியாது ஏன்னா வீட்டுல தான இருக்கும் இப்போ லீவ்ன்றதால அதாவது வெளியே சுத்தும் போது வாங்கி சாப்ப ல வெளிய இப்போ வீடல தான் ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டோம் லீவ்ண்றதுனால ஆமா வேற வழி இல் வீட்லதான்
நீங்க மட்டும் வீட்ல நீங்க மட்டும் பையனா உங்க சொ கூட பொறந்தவங்க யாருன
ஆ கூட பொறந்தவங்க ரெண்டு பேரு இருக்காங்க ப்ரோ ரெண்டு பேருமே பிரதர் தான் ரெண்டு பேர் பிரதர்ஸ்சு வந்து ஒருத்தர் வேலை நைட் ஷிப்ட் தான் அவரும் அக்செஸ் ஹெல்த்கேர்ல இன்னொரு தர் வந்து ஜாப் தேடிந்தக்கார் ப்ரோ
பரவாயில்ல எல்லாருமே ஒரு ஜாப் லைனு வந்ட்டின்க ஒரு
ஆ ஆமா ப்ரோ நான் மட்டும் தான் படிச்சக்கேன் ஆமா நான் தான் கடைசி சரி ஏதோ டைம் பாஸக்கு பார்ட்டைமா எதுனா வந்தா பண்லாம் அப்படின்னு சொல்லி ஆமா ப்ரோ ரெண்ட் தான் ரெண்ட் தான் சொந்தம்ல்லாம் கெடையாது சொந்தம் ஒண்ணு இருக்கு பட் வந்து ஸ்கூல் தூரமா இருக்குன்னு சொல்ட்டு ரெண்டு வந்த ரொம்ப நாள் முன்னாடி
பட் ரெண்டு உங்களது சொந்தது இருக்கு பிரச்சனை இல்ல விடுங்க அவ்வளவுதான் எது பெனிஃபிட் தான்
ப்ரோ நீங்க இப்போ
ரெண்ட் தா நா இங்க ஐ டி ல ப்ரோ ஐ டில நெட்வர்க் சப்போட்ல இருக்
அப்டிங்களா நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்கீங்களா எதனா ஜாப்ஸ் இருக்குமோ என்ன ரோல் நா அது இது எங்க அண்ண தேடிட்டு இருக்காரு ப்ரோ ஜஸ்ட் பி காம் தா முச்சிருக்காரு
பி காம்ல என்ன படிச்சிருக்காரு
பி காம் ல சீ யெ படிச்சிருக்காரு ப்ரோ
சி யே வா
ஆமா சி யெ சி யெ
ஆஹ் சாட்டட் அகவுண்டட்டு ஆஹ் ஓ கம்யூட்டர் அப்ளிகேஷனா ஒகே நா பாக்கறேப்பா தெரியில நா பாக்குறே நானு பாத்தாதா தெரியு ஏன்னா லிங்க்ட் இன்ல ஒரு அந்த ரெஸ்யூம் எல்லா ரெடி புண்ணிய போட்டு பாக்ச் சொல்லுங்க ஏக்கப்பட்டது அதுலதா கெடைக்கு நம்ம ர இப்ப ரெஃபர் பண்ணாலு யாரு கண்டுக்கறதுல்ல இப்ப ரெஃபர் பண்றவங்க ஒரு ப்ராவல என்னனா நீ ர அவங்க உன்ன வந்து ரொம்ப புளிஞ்சி எடுத்து டுவாங்க இந்த ஆ ரெச் ஆ அவனா வந்து அவங்களான் லிங்க்ட் இன்ல ரெஸ்யூம் போட்டு அ அப் அப்டி வர்றப்போ பிரச்சன இல்ல டைரெக்டா ஜாப் நீங்க ர ரெஸ்யூம் இது ரெஃப் ஃபர் பண்ணி வரப்போ அவன ரொம்ப படுத்து படுத்து படுத்துவாங்க இது மாரிலா ஏ ஏகப்பட்ட பேரு பண்ணிருக்காங்க
அப்டிங்களா ஏனேகே தெரியாது அவர் தேடிட்டு இருக்காரு செரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யார்னா தெரிஞ்சாங்கன்னா ஹெல்ப் பண்லா அதா கேட்
ல இந்த வருஷொ தா முடிச்சாரா இல்ல லாஸ்ட் இயரே முடி
இல்ல ப்ரோ அவரு முடிச்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸூ டூ இயர்ஸ் சாவுது
சோ அதுவரைக்கு என்னா பண்ணிடு இருந்தாரு அவரு அதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி அதா ப்ரோ பெருசா அதா படிச்சுட்டு இருந்தாரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறோ ஒன் இயர் தேடிருந்தாரு சரி கடைக்கலன் சொல்லிட்டு எம் பி ஏ போட்டாரு எம் பி ஏ போட்டிருக்காப்புல ஆஹா பண்ணிட்டு இருக்காரு எம் பி ஏ பண்ணிட்டு இருக்காரு அ இந்த வருஷொ தா ஃபர்ஸ்ட் இயரா முடியுனு நெனைக்கிறே இன்னு ஒரு செம் இருக்கு ஃபஸ்ட்டு செம் மு முடிஞ்சிருக்கு
ஆஹ் அப்போ இப்டி ப்ரோ அப்ளை பண்ண முடியு வேலைக்கு
அதா இப்போ அது கரச்ல போட்டுக்காங்க கரஸ்ச் பண்றேன்னு சாட்டட்டே சண்டே தானே
ஓகே ஓகே ச சரி அப்ப பிரச்சன இல்ல எனக்கு அது பத்தி கரச்ல பண்ணதெல்லா தெரியாது சொல்லுவாங்க எல்லாரு கரசு கரசுன்னு அதெல்லா
எனக்கும் தெரியாது ப்ரோ நானும் ஃர்ஸ்ட் இயர் இப்பதான ஃர்ஸ்ட் இயர் படிக்கிறன் எ அண்ணால தா எனக்கே அது தெரிஞ்சது இல்ல்லா எனக்கும் தெஞ்சிருக்காது சொல்ல போன
அதுே அந்த அது எல்லாரும் சொல்லுவாங்க ஆன்லைன்ல இது பண்ணச்சுக்கலாம் கரஸ்ல போடுற கர்சுல பண்றன் கலசு பண்றேன்னுவாங்க ஆனா அது எப்படி பண்றே தெரியாது கரசுன்னா ஆன்லைன்லயோ சரிய அப்பயோத்தையும் படிவாங்க பட் ஆனா
அது ஆன்லைன் கூட ரொம்ப தூரத்துல இருந்து நா வந்து ரிசென்ட்ட ஒரு காலேஜ் போயிரு தம்பவோ அப்பிளேசன் போலான்னு சரி எங்க அண்ணன்கிட்ட தா போனே அவர் வந்து அவர் என்ன சொன்னார்னா அப்ளிகேஷன் போற எங்கேயோ ஏதோ ஒரு சவுதியில இரு இருக்காரா அவரு
ஐயோ ஆஹ்
அப்பிளிக்கேஷன் போட்டு ஆன்லைன்லயே கோர்ஸ் பச்சு முடிக்க போறா அங்கேயே காலேஜ் இனமோ தமிழ்நாட்டுல இருகுது அவர் இனமோ சவுதியில இருக்காரு இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லே ஆனா இவர் டிகிரி எடுக்க போறார் ஆன்லைன்லே பேசியே ஆன்லைன்ல எக்ஸாமு ஆன்லைன்லயே கிளாஸ் ஆன்லைன்லயே எல்லாமேவா
இப்ப எல்லா ஆன்லைன்ல தா வேலேப் பாக்குறது எல்லா இப் இப்ப வந்துருச்சு இல்லயா கம்பெனியே விசிட் பண்ணாம ஏ ஏ ஃப்ரண்ட்ல அப்புடி பண்ணிருக்க ஆன்லைன்ல இந்த கொரனா டைம்ல ஒர்க் பண்ணி யூஸ்க்கும் கம்பெனி போனதடல்ல கம்பெனி ஆளுங்க பாத்ததே இல்லே ஒர்க்ஃப்ரம் ஹோமு எட்டு மாச அது முடிச்ட்டா கம்பெனிலருந்து வெளியே வந்துட்டா
அதா ம் இப்ப கூட போனீங்கனா யார்ரா நீன்னு தா கேட்பாங்கள தவிர பாத்தா அதுதா நம்பர் வச்சு கால் பண்ணா தெரியு ம்
து அது தெரியாது அவங்களுக்கு
தெரியாம இருக்கலாம் அதாவது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நேர்ல பேசுறது வேற மாரி இருக்கு ஆன்லைன்ல பேசறது வேற மாரி இருக்கு
ஆமா ஸ்கில் வந்து டெவலப்பாகு இப்ப நம்ம கிட்ட ஒரு ஸ் எதுனா தெரியு மத்தவங்க கிட்ட ஒரு இது பா பண்ணா மத்த ஏ நம்மளுக்கு தெரியலன்னா அவங்கள்ட்ட கேட்க முடியு ஆன்லைன்ல வந்து நீங்க அவனுக்கு இது கே இந்த ஃஉஎஸ்டியன் அத நேர்ல உக்காந்து இது என்னடா காமிச்சு கேக்குறது ஆன்லைன் வித்துக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல ஒரு ஒ அஞ்சு நிமிஷ காம் ஆக்சள ஒன் சக் எக்ஸ்பிளோன் பண்ணிடலா எனா இத பாரு எனக்கு எதுன்னு ஹெல்ப்பண்ணுனு ஆன்லைன் நீங்க ஒருமண் நேர உக்காந்து ஆகாஷ் ஸ்கிரீன் சாட் அனுப்பனு இதுல ஸ்கிரீன்ஷாட் பண்ணனு அவனுக்கு அது புரியணு
கடுப்பாருக்கு நேருல் லா கூட கொஞ்ச நம்மளே பண்ணிகாட்டி பிராக்டிகலா கொஞ்ச சொல்லி தர
ஆமா இன் கேஸ் அவ நம்ம தப்பா இருக்குனா அவன் சொல்லி காம்மிக்கிறதுக்கு நேர்ல பண்ணிடலா நெட் அதுல டேட்டா எழுகாது இப்ப இங்க அதுக்கு உக்காந் ஒரு ரெண்டு ம நேர அவனுக்கு காமிச்சு அவன் அதுக்கப்பரோ ரெண்டு ம நேர அவன நம்பி எக்ஸ்ப்ளைன் பண்றதுகுல்ல டேட்டா நா நாலு ஜிபி
இதா நாலு ஜிபி போய் அது இல்லாம நம்ம வேற ஒர்க்கு ஃபுல்லா போன்லேயே பண்றதா இருக்கு உக்காந்து பண்ற மாரி இருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆ அந்த மாி ஆன்லைன்ல இப்ப கூட நம்ம போன் பேசுறோம் மூஞ்சு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு யாருன்னு கூட நேர்ல பார்த்தா கூட கண்டுபிடிது வாய்ப்பே இல்லன்ன என் கேட்டனா அது என்னமோ உண்ம தா நேர்ல சப்போஸ் நேர்ல பார்த்தா கூட கண்டுபிடிக்கதுக்கு வாய்ப்பு இல்ல
எப்படியோ ஃபர்ஸ்ட்டூ ஆ செகண்ட் இயர் ரெண்டாவது வருஷம் ஒர்க் பண்றப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோ ஆ நா வந்து இங்க பெங்களூர்ல அந்த ஆஃபீஸ்ல வொக்கு பண்ண நா ஒருத்ததா இருந்த கேபின்ல மத்த டீம் எல்லாமே தில்லி அப்புற நோய்டால அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஒன் ஒன் இயர் ப்ராஜெக்ட் அது அந்த ப்ராஜெக்ட்ட முடிஞ்சச்சு பட் ஆனா இது வரைக்கு ஆளுங்க நா பாத்து கூட இல்ல டீமேட்ஸ அந்த அளவு ஆமா டீம்மேட்ஸ் கூட பாத்து இல்ல பட் ஆன ப்ரஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து
என்ன என்ன ரோல் ப்ரோ பண்றீங்க நீங்க
சப்போர்ட்ல ப்ரோ நெட் ஒர்க் அட்மின் இதுல சப்போர்ட்ல இருக்க
அப்டிங்களா என்ன டிகிரி படுச்சா அது பண்லாம்
அது நம்ம பி இ சி ஏதோ ஒன்னு பி டிகிரி பேச்சுலர் டிகிரிஸ் இருந்தாவே
பேச்சுலர் டிகிரி அப்டிங்களா அதல்லாம் தெரியாது எனக்கு இப்பதானான படிக்கிறேன் அதுனால பெருசா அந்த நாலேஜ் எதுவும் இல்ல
தெரிஞ்சுக்கோங்க வேலையில அண்ணா உங்க அண்ணாங்க வேலைக்கு போனா என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க ஏன்னா நா லா படிக்கிறப்போ வெள்ள உள்ள வற்றப்போ என்ன ரோல்ஸ் இது இந்த இப்ப நான் வேல பாக்குற ரோல் இருக்கு என்ன ரோல்ன்னு தெரியாது இது ஃப்ரண் ஃப்ரெண்ட்ண்டு பாக் எண்டு
உம் ஆஹ் எவ்வோ பெருசா ஒண்ணும் தெரியாது சொல்ற அளவுக்கு ஏதோ ஆஹ் இதுதான் வேலைனா இதுதான் வேல இப்போயும் அது இந்த தான் செய்வாங்கன்னு எனக்கு
இப்ப உங்களுக்கு லவ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல்லா நடத்துறாங்களா அங்க
ஆஹ் காலேஜுல நடத்துறாங்க ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்தா பேசிக் தான் நடத்துறாங்க பய் தானு அந்த மாரி எக்ஸல்லு எக்சல் ஷீட் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ஒன்னொன்னு அதாவது லேப் வந்து டெய்லி லேப் கூட்டு போவாங்க சும்மா சுட்ச போட்டு இதான்ப்பா சிஸ்டம் அப் பாத்துகோங்க அப்டினுவாங்க அப்புறமா வந்து நம்மளா எதனா பண்ணா பண்றது இல்லன்னா மோஸ்ட்லி ஆனா பசங் கேம் விளையாடுவாங்க அதுவும் மேமுக்கு தெரியாம கேம் விளாட்றது அந்த மாரிதான் ச் பெருசா நாலேஜ் ஒன்னும் கெய்ன் பண்றது இல்ல ஆஹ் ஆமாம்மா அதெல்லாம் விளையாடுவாங்க அது இல்லாம இந்த டைனோ கேம் ஒண்ணு இருக்கும் பாருங்க நெட்டு் இல்லாம வருமே
டைனோவா
நெட்டு் இல்லாம வரும் பாருங்க டைனோஸ் ஸர் ஒன்னு ஓடிட்டே இருக்கும் கிளிக் பண்ணா ஜம்ப் பண்ணிட்டே இருக்குமே ஆஹ் ரோம்ல அந்த கேம் வந்து நெறைய பேர் போட்டி போட்டலாம் டாணுங்க
நானே அது விளையாடிர்க்கேன் நெட்டு் இல்லாதப்போ அத அதான் விளையாடுவோ நாங்க
அந்த மாதி ஆஃப் லைன் கேம்ஸ்சு சாப்ட் கேஸ்சு அது மாரி நெறைய விளாடுவோம் அந்த மாரி லாப் டைம்லாம் அப்டி வேஸ்ட் பண்றோ ப்ரோ பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல ப்ரோ நாங்க கத்துக்குறதுன்னா இனிமே நம்ம கிளாஸுக்கு போய் கத்துக்குனா அது கத் க்கிற மாரி இருக்கும் டைம் வேஸ் ம் பிராக்டிகல்ஸ்லா இன்னூ தலைவலி ப்ரோ ஆமா பிராக்டிகல்ஸ்ன்னா போனோனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரில மேம் ஒரு நால் நாள் அஞ்சு நாள் முன்னாடி போயிட்டு இத்தன்நாள் என்னாப்பா பண்ணிருந்த அப்டின்னு வந்து கேப்பாங்க நம்ளுக்கு ஒரே கடுப்பாயிடூ ஒன்னூ பண்ண முடியாது நா நா நாலஞ்சு தடவ மாட்டிங்கினே சொல்ல போனா அந்த பிராக்டிக்கல் கதையில சரிங் ப்ரோ எனக் தெர்ஞ்சு டைம் முடிஞ்சுச்சு நெனைக்கிறே ஏனா டைம் முடிஞ்சிச்சு நெனைக்கிறே நெக்ஸ்ட் கால்ல பேசலா அத
இப்ப ஃப்
பண்றய் ஆ இப்ப ஃப்ரீ தா இப்போ ஃப்ரீ தா ப்ரோ இப்போ ஃப்ரீ தா ஒரு கால் பண்லா நா பண்றே ஏ நம்பர்ல பண்றே